ஆ கே ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க தோழி சொல்லுங்க
ம் ம் சொல்லுங்க
சொல்லுங்க நீங்க தா சொல்லணு என்னென்னனு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சமான ஏதாவது ஒரு டாபிக் இல்ல நீங்க ஏதாவது ஏதாவது உங்கள அ உங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு அ ஏம் பண்ணி அத நடக்க முடில அப்டிங்கற மாரி ஏ தாது இருந்தா சொல்லுங்க
ஓகே ஓகே ஓகே ஆ என்னோ டைய வாழ்க்கையில நா படிக் ஃபஸ்ட்டு படிக்கும் போது வந்து நம்ம படிச்சக்கேத்த வேலைய ஃபஸ்ட்டு பாக்கணு அப்டின்தா நா ஏம் பண்ணது சோ நம்ம படிக்கும் போதே நமக் தோணுல சோ நம்ம இது முடிச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ண போறோ என்ன பண்ண போறோ அப்டின்ற மாரி ஒரு தாட் இருந்துட்டே இருக்குல்ல அதே போல நமக்கு வேல கெடைக் குமா எப்படி போய் வேலைய தேடுவோ இப்போ ஒரு நல்லா காலேஜா இருந்தா அது கேம்பஸ்ல கெடைச்சா அது ஒன்னு பிரச்சன தெரியாது இப்ப நம்ப ஒரு நார்மலாய் காலேஜ்ல பண்ணனோம்னா சோ இதுக்கு அப்புறோ நம்ம என்ன பண்ணு என்ன படிக்கணுமா இல்ல வேல பாக்கணுமா அந்த மாரி ஒரு இதூலேயே இருந்தது நா வந்து பி சி ஏ முடிச்சுட்டு எம் சி ஏ முடிச்சுருக்கே ஆக்சுவலா
செரி செரி செரிங்க ஆ
இப்போ பி சி ஏ முடிச்சுட்டு அப்புறமே நா ஜாப் ஏதாவது சர்ச் பண்ணு அப்டின்னுதா போனே ஆக்சுவலா அப் புறோ எனக்கு ஒரு எம் சி ஏ ஆப்பர்ச்சுனிட்டி கெடைச்சுது
ம்
அதனால அந்த காலேஜ்ல அந்த டைம்ல வந்து ஃபீஸு கம்மின்றதுனால அந்த மாரி அப்டியே எம் சி ஏவு முடிச்சுட்டு அதுக்கப்புறோ ஒரு வ வா சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் என்ன பண்ணே ஜாப்காக சர்ச் பண்ணிட்ருந்தே அதுக்கப்புறோ அந்த எயிட் மந்ஸ்க்கு அப்புறமே வந்து எனக்கு ஒரு ஜாபு கெடச்சுது செரி நம்ம படிச்சதுக்கு ஏத்த ஜாபாவு இன்னொன்னு வந்து எஸ் கெடைச்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷோ தாங்க இன்ன வரைக்கு அதுலயே வந்து நா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கே இன்னொரு விஷயோ சோ ஒருத்தர் படிச்சாலுமே அதுக்கேத்த ஜாப் கெடைக்கிறது ரொம்ப கஷ்டோ இல்லையா
ஆமா ஆமா ஆமா
லைன்ல தா போவாங்க நெறைய பேர் பாத்தீங்கன்னா படிச்சது ஒண்ணு இருக்கு அவங்க செய்ய ற வேல ஒரு லைன்ல அந்த மாரி தா இருக்கு கூடி ஆ அது இல்லாம ப டிச்சுட்டு வந்ததுல இருந்து இப்போ படிச்சதெல்லா ஒரு இது படிச்சிருப்பாங்க பட் வேலைக் கு வரும்போது அது வேற ஒரு லைன்ல இரு
நாங்க ஆ இப்ப அந்த ஜாப வந்து நம்ம பி டிக்காம செய்வோ ஆனா வந்து என்ன பண்றது ஒரு சூழ்நிலைக் கா நம்ம அத செய்ய வேண்டிய ஆ ஆமா கண்டிப் ப்பா கண்டிப்பாங்க ஆமா ஆமா ஆமா ஆ அது நமக்கு இப்போ எல்லாத்துக்குமே சூழ்நல ஒரு பெரிய காரணம் இப்போ நம்ம ஃபேமிலி அதுக்கு நமக்கு ஒத்துழைச்சாங்கன்னா
ம் இப்ப ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா நம்ம ஏர்ன் பண்ணலனாலும் நம்ம கொஞ்சோ நாள் தேடுவோம் அந்த மாரி ஒரு தாட் வந்துரு ஆக்சுவலா சோ ஃபேமிலி கு நீடு இருக்குன்றப்ப நம்ம கிடைச்சி வேலய யுட்லீஸ் பண்ணிக்கணு பண்ணிக்கணு அப்படின்ற மாரி ஒரு தாட் போயிடு நமக்
ஆமா கண்டிப்பா
ஓ அதனால அந்த மாரியே போயிட்டு கொஞ்சோ அப்படியே கடைச்ச வேலைய அப்படிய யுஸ் பண்ணிட்டு அதுலந்து அப்படியே மாறிட்டு அந்த மாரிதா இப்பத்திகு போயிட்டு இரு
செரி செரி செரி செரி செ ஆ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல எனக்கு பாடல ரொம்ப இன் ட்ரெஸ்ட் எனக்கு பாட்டு கத்துக்கணும் சிங்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பட் அப்பாக்கு அது சுத்தமா புடிக்காது பட் ஆனா வந்து அத பண்ண முடியலங்கற வருத்தம் இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கு ந அத சேந்திருக்கலாமோ நா நம்ம நினைச்சத அத செஞ்சிருக்கலா யார் என்ன சொல்லிருந்தாலும் நம்ம பிடிவாதமா போய் சேரலா சிஸ்டர் கரெக்டா நா அதையும் இதையும் பண்ணி கடைசி லே கல்யாணத்துக்கு அப்ரோ ஓ எனக்கு ஒரு குழந்த பெறந்தது அப்ரோ எ ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டு டா அவர் ஒண்ணு சொல்லலா நா உனக்கு இஷ்டம்ன்னா நீ போய் கத்துக்க அப்படிங்கிற மாரி சொன்னாரு நான் கத்து நான் போய் சேர்ந்த ஒரு மூணு நாலு மாசோ கூட இல்ல சிஸ் மருடி நா செகண்ட் பிரெக்னன்சி ஆயிட்ட என்னால கண்டடினியூ பண்ணவே முடியல அப்ரோ அவ குழந்த அவங் ல வளக்கணு ப அவங்க ஸ்கூல் போற வரைக்கு எனக்கு சரியா போச்சு அப்ரோ மறுபடியு அதுக்கப்ரோ நா போவே இல்லன்னு வச்சுக்கோங்களே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க நம்ம அந்த கன்சிவ் ஸ்டேஜ் ஆயிட்டோ அப்படிம்னால ஸ்கூல் போற வரைக் கு பயங்கர அடாப்டடா நம்ம இருப்போ அது அதுக்கப்ரோ பாத்தீங்கன்னா அ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ரோ பாத்து ஐ மீன் ஸ்கூலுக்கு அப்ரோ பாத்தீங்கன்னா அவங்கள அமைச்சுவிடறதுக்கு அவ வந்தா அவங்கள படிப்பு சொல்லி் கொடுக்கறக் மே சரியா போச்சு அதாது நம்மளுக்குன்ன ஒரு டைம் இருக் கறதுல ஆனா அந்த நாலு மாசம் போய் கத்துக்கிட்ட அந்த பாட்டு தாங்க என் பையன வந்து நா வளதுற வரைக்குமேந் அந்த நா கத்துக்கிட்டது ஒரு இருவது பாட்ட வச்சே நா ஓட்டிட்ட உண்மையாவே அதே பாட்டுகள் இப்ப அவ கேட்டான்னா கூட அவ பாடுறான் அ அதால அது அத மிஸ் பண்ணட்டநோ அப்படிங்கற ஒரு வருத்தோ எனக்கு எப்புமே எ இருக்கு அனால அது அத பண்ணிருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணட்ட இருக்க நம்ம காசு பண ஏதோ ஒரு ப்ரொபஷன்ல போறோம் சேரோ சம்பாதி பாதிக்கலாம் அது பிரச்சன கிடையாது ஆனா வந்துட்டு நம்ம பிடிச்ச விஷயத்த செய்ய முடியலையேங்கிற வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு காமமாங்க
உம்
அனாலதா இப்ப என் பசங்களுக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இல்லாத அவங்களுக்கு எது வருதோ நா அதனால வந்து பஸ்ட்ட் நா சேத்து விட்டுருவ நீங்க போங்க போய் பாருங்க உங்களனால முடியுதாக எதையுமே நீங்க விடாதீங்க அப்டிங்கற மாரி நா உங்கள்ட்ட சொல்லிருக்கே
ம் ம் என்ன படிக்கிறாங்க ஒங்க பசங்க
பசங்க எல்லா வந்து பெரிய ஓ பெரியவ்ங்களுக்கு சின்னவங்களுக்கு பாத்தீனா கொஞ்ச ஏஜு டிஃப்ரென்ட் ஸ் இருக்கு ஆ பொண்ணு வந்து பரதநாட்டியம் கத்துருக்கா பத்து வர்ஷ கத்துக்கிட்ருக் கா சோ ஒரு இதுவு ஒரு ஸ்டேஜு முடிச்ட்டே ஒரு லெவல் முடிச்சிருக்கே இன்ன ரெண்டு லெவல் இருக்
கு முடிச்சிட்டாளா
இல்லைங்க சலங்க பூஜ தா முடிச்சிருக்காங்க ஆ் ஆமா இன்னு வந் து வர்ணம் ஒன்னு இருக்கு அப்பற வந்து அதுல பாத்தீங்னா அரங்கேற்றம் ஒன்னு இருக் கு அது போக சர்ட்டிஃபிகேட்ஸெல்லா வாங்க அதுக்கு ஒரு தனியா எக்ஸாம்ஸ் எழுதணு அ நம்மளுது மாதிரியே இப்ப அதுலே எய்ட் லெவல்ஸு எய்ட்டு டென் லெவல்ஸ்ல ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு அந்த அதுல எக்ஸாம்ஸெல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேனா யூனிவர்சிட்டிஸ்ல இருந்தே அவ்ங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் குடுத்துருவாங்க அதுனால ஃபுல் ப்ரொஃபஷ்னலிஸ்ட் ஆயிருவாங்க அத் துனால வந்துட்டு அ இப்போ படிப்பு முக் கியமுங்ளா அதனால கொஞ்சொ இது வரைக்கு போயிட்டாங்க இப்ப கொஞ்ச பெரிய கிளாஸ் வந்தோனே முன்னப் பின்ன போற சாப்ணும் என்னது ஆ அதுனால கொஞ்ச முன்னப்பின்ன போயிட்ருக்காங்க ஆனா விட மாட்டா அ எப்டியாவ்து முடிக்கணுங்கிற ஒரு இதுல இருக்காங்க கேக்குதுங்ளா தோழி தோழி கேக்குதுங்களா கேக்குதுங்களா தோழி ஹலோ தோழி கேக்குதுங்ளா தோழி கேக்குதுங்ளா பேசுறது கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா தோழி ஹலோ